ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி என்ன செய்றீங்க என்ன பண்ணீங்க சாப்டாச்சா?
சாப்ட்டோ தோலி இப்பதா சாப்ட்டு எடுத்து வெச்சிட்டு ஒரே இப்போ இருக்குற வெப்பத்த பாக்க பாக்க இந்த வெப்பநிலைய எவ்ளோ மாறிடுச்சு பாருங்க வெப்பநிலைய பாக்க பாக்க அப்டியே இப்டி இருக்கு தூங்க முடிய மாட்டேங்குது நைட்டெல்லா அவ்ளோ வெப் வெப்பமா இருக்கு
ஆமா தோழி உண்மையாதா இ-இப்ப இருக்கிற வெப்போ ஸ்கோ சம்மர் சீசன்தா முடியவே மாட்டுங்குது இர்க்கவே அதுவு கரெண்ட் எல்லா போச்சுன்னா அதுவு சுத்தமா வீட்டுள்ள இருக்கவே மாட்டேங்குது தா தூங்கவு முடிய மாட்டேங் அதுவு எங்க இருக்கிற ஏரியாலலா அடிக் அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகுது
என்ன இந்த மின் மின் சேவையோ? பாக்கத்து இல்லாம இந்த வெயில்னால வர பகலெல்லா போ நல்ல வெயிலு அது நைட்டு நேரத்துல கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள அப்டியே அந்த வெப்போ எறங்குது பாருங்க வீட்டுக்குள்ளே ஏண்டா தூங்குறோ அப்டின்ற மாரி இருக்கு சூட ஆய்டுது உடம்பெல்லா சூடாய்டுது எது செஞ்சாலோ முடியுல இந்த ஓசோன் லேயர்ல எப்போ ஓட்ட விழுந்துச்சோ அதோட செரி நம்ம ஊரு கெட்டுப் போச்சு நம்மளோட ஊர நம்மளே தா கெடுத்துக்குறோ எல்லா பொகயு போட்டு-போட்டு
ஆமா மின்னெல்லா பாருங்க சைக்கள்ல போனாங்க நடந்து போனாங்க ஆரோக்கியமா இருந்தாங்க இப்ப கார்ல போறாங்க ஃப்ளைட் போறாங்கன்றாங்க ஒ வீட்டுக்கு இல்ல வீட்டுக்கு ஒரு காரு ஒரு வண்டி இல்லாத வீடு இப்ப எந்த வீடுமே இல்ல மின்னெல்லா அப்டில்ல ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு இதுல இருந்துச்சு ஆனா இப்போ வீட்டுக்கு ஒரு வண்டி ஒரு கார் இல்லாம இருக்க முடியல ஆமதான?
அது என்னமோ உண்மதா தோல்லி உடல்நல பாருங்க எவ்ளோ பாதிகிது திடீர்னு அந்த வெயிலோட தாக்கோ தாங்க முடியாம ஹாட் ஸ்ட்டோக் வந்துருது நம்மளோட ஒட நம்மளோட ஒடம்பு அந்த வெயில கூட ஏத்துக்க முடியாத அளவுக்கு இப்ப பாருங்க எல்லா அலாட் குடுத்துட் ங்க இந்த வெயில் வந்து தாங்க முடியாது ஹீட்ஸ்டோக் வருது ஹார்ட்டடாக் வந்துரு திடீர்னு செத்து போயிருவிங்க பிளட் இப்ப என்ன வருதுன்னே தெரிய மாட்
சின்ன குழந்தைக்கெல்லா ஹார்ட் அட்டெக்
எதுனால வெயில்னால வெயில் நம்ம மேல டெ நேரா பட்டா என்ன ஆகு நம்ம தோல் ல சுருங்கி போய்றதா இதுனால வந்து அது மேல ஒரு-ஒரு லேயர் இருந்துச்சி அது நம்ம பாதுகாத்துட் ருந்துச்சு அது கொஞ்சோ கொஞ்சமா விரிசல் ஆக-ஆக-ஆக் காக இப்ப எவ்ளோவோ சதவீதோ அது வந்து விரிஞ்ருக்கா அவ்ளோ வெயில் அப்ப நம்ம மேல பட்டா நேரா நம்மளால தாங்க முடியுமா? நம்மள அவ்வ பெரியோங்கலே தாங்க முடியாது கொழந்தைங்களால எப் டி தாங்க முடியு சொல்லுங்க?
பாருங்க எ அப்ப கூட நம்ம வந்து இது பண்றோமனு பாருங்க பண்றதே இல்ல இப்போ அந்த ஒசோன்ல இந்த அளவுக்கு ஓட்ட விழுந்திருக்குது காரணத் னா யாரு நம்மதா மரங்கள அளிக்கிறோ இயற்கை அளிக்கிறோ இயற்கைக்கு எதிரா இருக்கிறோ இயற்கைக்கு ப்பா இதா செய்றோ ஆனா கொற மட்டு சொல்றோ மல வரமாட்டேங்கிது வேயில் இவ்ளோ இருக்குது அனா அதுக்கான நடமுறைகள் என்னவோ அத நம்ம செய்யமாட்டேக்றோ வீட்டுக்கு ஒரு மல வரப்போ அப்டின் சொல்லலா ஆனா வீட்டுக்கு ஒரு வண்டி தா வளக்குறோமே தவிர ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்ல மூணு நாள் வண்டி வச்சிருந்தாலு பத்த மாட்ட ங்குது அப்டின் சொல்லலா அனா வீட்டுக்கு ஒரு மலொ மரம் வளக்கற்ணு அப்டின் சொல்றா அது செய்ய மாட்டுகுறோ அது எதுக்கு ச பாதகமா இருக்குதோ அததா நம் செஞ்சினு இருக்றோமே.
அது என்னவோ உண்மதா தோலி வளர-வளர
ம்
நாடு முன்னேற முன்னேற எல்லாருடைய ஆச இல்ல பேராசையா ஆயிடுச்சி ம்ச் அத செய்லா இது செய்லா இருக்குற எல்லாதயு அழிச்சி வீடுதா கட்றாங்க எவ்ளோ வீடு கட்ட ஆரம்பிச்சு எல்லா இதா தா கட்டி கட்டி கட்டி கட்டி வழிதே தவர அதுக்கான ஒரு எல்லா மரங்கள்யு அழிக்கிறோமே அதுக்கான பியூச்சர்ல என்ன ஆகு அதுக்கான நம்ப என்ன பாடுபடுவோ அது யாருக்காது ஏதாவ்து புரியுதா அதெல்லா புரிய மாட்டேங்குது அதுக்கு அத வுட்டுட்டு அத அழிக்கறது இத அழிக்கறது வெலங்குகள கொல்றது அப்றோ வெலங்கு வீட்டுக்குள்ள வந்துச்சி காட்டுக்குள்ள வந்துச்சி அப்டின்னு சொல்றது வெலங்குங்க மேல குத்தோ சொல்றது ஆனா அதெல்லா கார்னோ யாரு அவங்கதா அப்டின்றது வந்து அவுங்களுக்கு புரியவே மாட்டேங்கிது
னாலதா அன்றாட வாழ்க்கையில கூட எவ்ளோ செய்றாங்க இது மாரி செய் அ இன்னிக்கு நம்ப போறோ இந்த வேலைக்கு செய்றோ அப்டின்னா இது மாரி கூட செய்லா ஆனா நம்போ அதுக்கு இயற்கைக்கு பாதுகாம தா நம்ம செய்றோமே அன்றாட வேலையில சும்மா செய்றதுலே நம்ப அதுக்கு பாதுகாம தா நம்ப செய்றோமே வீட்ல மர வளர்ப்போ சின்ன செடி வெப்போ அது மாரி எதுவுமே செய்யவே மாட்டக்குறாங்க அதுக்கு பாதுகாம தா இருக்குறாங்களே எவ்ளோ எவ்ளோக்கு எவ்ளோக்கு இயற்கை வளங்கள நம்ம பாதுகாக்கணு ஆனா அந்த அளவுக்கு நம்ம அழிச்சுக்கிட்டேதா வந்துனு இருக்றோமே இப்ப நம்ப இருக்கு போதுதா குருவி பாத்தோம் கிளி பாத்தோ நெறைய நெறைய பறவைகள் இனங்கள் மிருங்கங்கள் எல்லாமே அழிஞ்சி போச்சி அப்டின்னு சொல்றாங்க நம்பளோட அதுக்கு அடுத்த வர ஜெனரேஷன் அதுக்கு அடுத்த வர தலைமுறைகளுக்கு சொல்றதுக்கு புத்தகத்துலதா பள்ளி புத்தகத்துல தா காட் டு வேண்டிதா இருக்குதே தவர அது நேர்ல பாக்குற பாக்கியோ அவுங்களுக்கு கெடைக்க மாட்டேக்குது நம்பலா அது லுச் அதுக்கு சாதார்ணமா நம்ப பாத்தோ நம்ப பக்கத்துல நம்ம வீட்டு கிட்ட அன்றாட வாழ்க்கையில நம்ப சாதாரணமா செஞ்ச செயல்கள் எல்லாமே இன்னிக்கு பசங்களுக்கு பள்ளிக்கூடோ புத்தகத்துல வருது இது மாரி இருந்தாங்க அப்டின்னு சொல்ற அளவுக்கு வருது இன்னு அடுத்த தலைமுறைக்கு பாருங்க அவுங்க எப்டி இருப்பாங்க அப்டின்ட்டு
அது இன்னமோ உண்மதா தோழி முன்னெல்லா வீட்ல பேசுற கிளி மொத கொண்டு வளத்தாங்க இப்போ கிளிய கூட வளக்கக்கூடாது அப்டின்ற ஒரு சட்டமே எடுத்துட்டு வந்துட்டுறாங்களா கேட்டா அதெல்லா அழிஞ்சு போதா எதனால அழிஞ்சு போது அப்டின்னு அவங்களுக்கு தெரியமாட் கு நம்ப தப்பாலதா அதுங்கலா அழிஞ்சு போது அப்டின்னு தெரியாம அதவ் அத பாதுகாக்குறே அப்டின்னு அது கூண்டுக்குள்ள பூட்டி இன்னு சாவடிக்கணுன்தா நெனைக்கிறாங்க இப் இப்போ வர வெலங்குகள்லா முன்ன வீட்ல வச்சி வள வளர்த்த விலங்குங்கள்லா இப்ப அத வளக்கக்கூடாது இத வளக்கக் கூடாதுன்னு சொல்றாங்க. அழிஞ்சி போதுன் சொல்றாங்க அழிஞ்சி போறதுக்கான கார்ணோ என்ன அப்டின்னு அவுங்களுக்கு இன்னோ வரயு புரியவே மாட்டேங்குது எதுக்காகல்லா அழிஞ்சி போது ம்ச் அப்டின்னு அவுங்களுக்கு புரியாம அத வுட்டு அவுங்க அத பாதுகாக்குறாங்களா என்னது எல்லா செத்ததுக்கப்றோ அழிஞ்சதுக்கப்புறோ அத பாதுகாக் தராங்களா அத பாதுகாத்து என்ன ப்ரோஜனோ அதுக்க அதுக்கு முன்னாடி ஒரு அவ் அவுங்க சொல்லதா செய் செய்றாங்க மரத்த வந்து அழிக்கக் கூடாது அழிக் வெக்க கூடாதுனு சொல்றாங்களே ஆனா யாரு அங்க அழிக்காம இருக்கா அழிக்கிறவங்கிட்ட பண்ணி ஏதாவ்து ஒரு தண்டன கொடுத்தா தானே அவே அத அழிக்காம இருப் ப்பா அதெல்லா எவனு செய்ய மாட்டா அத வுட்டுட்டு அஹ் அதுக்கு மாறா என்ன செய்ணுமோ அதுக்கு வந்து கூலிய வாங்கிட்டு அவுனுங்களே சேத்து அழிச்சிருவானுங்க இன்னு பத்து சேத்து அழிப்பானுங்க
பாருங்க எவ்ளோ காடு அழிஞ்சிட்டு வருது அப்டின்ட்டு அதுவே இந்த வெப்பத்துக்கு எல்லா தானா காட்டுததீ பரவுது அப்டின்றாங்க அப்போ பாவோ இவ்ளோ விலங்குகள் அழிஞ்சி போதுனு தெரியுமா அந்த நெருப்புல நம்மக்கு சொல்றது கஷ்டோ அது நம்ப வாய தொரந்து சொல்லிலா ஆனா அந்த அந்த பா அந்த ஜீவராசிகள் வாய தொரந்து சொல்லவு முடியாது.
ஆ கஷ் கத்ததா முடியு விலங்குங்க மர அங்க தண்ணிங்க தண்ணிய எவ்ளோ திருடுறாங்க என்ன மரத்த வுடுங்க தண்ணி அத எவ்ளோ திருட்றாங்க நீங்கல்லா பெரிய ஆறு சின்ன ஆறு தாமரபரணி ஆறு இதெல்லா பாத்ருக்கீங்ளா என்னன்னு தெரியல அவ்ப் அங்கெல்லா அவ்ளோ தண்ணி இருக்கு திருநெல்வேலி சைடு போனீங்கனாலே பச்ச பசேர்ன்னு இருக்கு வாய்க்கா வரப்பு தோடோ ஆறுங்க கொளங்க இப்போ முன்ன இருந்த வாய்காவ கூட காணோ அவ்ளோ நல்லால்லாருக்கு குட்டி குட்டி கொளத்தெல்லா காணோ எங்கடா இது கெண இந்த கெணத்த காணோ அப்டின்னு சொல்ற மாரி அப்டியே அந்த கொளத்தையே காணோ எல்லா தண்ணியா உறிஞ்சு உறிஞ்சு உறிஞ்சு உறிஞ்சி எடுத்துட்டு போய் என்ன தா செய்றானுங்கன்னு ஒன்னுமே புரியவே மாட்டேங்து. இந்த இந்த ஒலகத்துல என்னதா நடக்குது
அதா இப்ப நெறைய ஃபாரின் கம்பெனில்லா இங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்கன்னா காருக்கு அப்புறமேட்டு ஆ ஜூஸ் அந்த நெறைய வே- தொழிற்சாலைகள் அதிகமாயிட்டதுனால அத வந்து தண்ணிய திருடி தானே செய்றாங்க ஆனால் அது அந்த வே வேல நம்ளுக்கு கெடைக்கறதுக்காக இயற்கை வளங்கள அழிச்சிட்டு வராங்க
அ சின்ன ப்ரோஜனோ இருக்கற வேலயே நாம ஒழுங்கா செஞ்சாலே நாம தா இருக்குறதுலே ஒரு ராஜா மாதிரி நம்மளுக்கு சுயதொழிலே நம்ப கைய்லேயே இருக்கு சுயதொழில் சுயதொழில்ன்றாங்களே அந்த அக்ரிகல்ச்சர செஞ்சாலேப்போது விவசாயத்லே நம்பதா ராஜா நம்பதா நிர்ணயம் பண்லா அந்த விவசாயத்த பண்ணா காய்கறிலிருந்து அரிசியில இருந்து எல்லாத்துக்கு வெல நாம நிர்ணயிக்கலா யார்கிட்டயு போய் என்னனு கேக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆனா அத வுட்டுட்டு மத்த வேலயெல்லா போய் செஞ்சுகிட்ருக்காங்க
ஆமா அது என்னவோ செரிதா எதோ செய்ங்க எதோ காப்பாத்துங்க எதோ பண்ணணு அப்டின்னு சொன்னா அத செய்ய மாட்டேக்கறாங்க அதுக்கு பாதகமாதா இருக்குறாங்க அது செய்யாத அப்டின்னாதா அத இல்ல நா அததா மொதல்ல கொண்டு போய் செய்வ அத செஞ்சாதா நல்லது அப்டின்னு நெனைக்கிற அளவுக்கு இப்ப ம மன நெனம வந்துருச்சி அந்த மன பக்குவத்துக்கு நம்ம தள்ளிட்டாங்க இல்ல இது தப்பு போல அப்டின்ட்டு
என்ன தப்போ என்ன சரியோ உலகம் எப்பதா அழிய போகுதோ ஒன்னுமே புரியல தோழி ஒலகத்த ம்ச் அழிவு நோக்கி நாமளே தா கொண்டு போறோ அது இந்த மனுஷங்களுக்லா புரியுதா என்ன ஏது ஒன்னுமே புரியல எனக்கெல்லா ரொம்ப வருத்தோ தோழி ஒரு மரோ இல்ல ஒரு செடி கொடிங்க இல்ல ம்ச் ஒரு ஒரு இந்த மழ பேஞ்சா அந்த பச்ச பசே அப்டின்ற ஒரு நால் நாலு மரத்த பாத்தோனே அப்பாடா நாலு மரமாவது வுட்டு வச்சுருக்காங்களே அப்டின்னு தா தோணுது. எல்லா பக்கமும் எல்லாத்யு அழிச்சி அழிச்சி என்னத்ததா சாதிக்க போறாங்க அப்டினே ஒன்னூ புரியல
உண்மையா நீங்ளே யோஷ்ச்சு பாருங்களே நம்போ ஸ்கூல்க் அ ஸ்கூலுக்குலா போம்போது த்த சிக்ஸ்து செவென்து ஒரு ஃபிப்த்துல படிக்கும்போது அப்ப இருந்த நம்போ போனா பாதைங்க இப்போ நம்ப போகும்போது எந்த அளவுக்கு மாறிக்குது ஒரு இருவது வருஷத்துல பதனஞ்சு வருஷத்துல எந்த அளவுக்கு முன்னேறிக்குதுன்னு பாருங்களே நம்ப நாங்கெல்லா படிக்கும்போது எங்க ஊர் சைடெல்லா போம்போது பா ந்தா மரர் நிக்கு ஃபுல்லா மரவா தா நிக்கு அது அந்த சைடுபுல்லாவே பறந்து நிக்கு இப்ப போனா அது எதுவுமே காணோ இதோ இத பண்றே அத பண்றேன்னு சொல்லி அழிச்சறாங்க அந்த மரங்கள்லா ஐநூறு வருஷம்ன்றாங்க ரெண்டாயிரோ வருஷம்ன்றாங்க அந்த பழமையான மரத்த அப்டி அழிக்கிறாங்க அதெல்லா இப்ப நம்ப வொச்சோநாலு அளவுக்கு இருக்குமானே தெரிய மாட்டேகுது
உண்மதா தோழி என்னதா சொன்னாலு மாத்த முடியாது உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி தோழி எனக்கு
பாருங்களே எந்த அளவுக்கு அதுல இது வந்துருக்குது அப்டின்ட்டு நம்ப இயற்கை வளங்கள காப்பாத்தனு அன்றாட இதுக்கு நம்மளுக்கு வேணுமே இன்னிக்கு நம்ப சா- இனி இன்னிக்கு நம்ப சமைக்கணும்னா கூட அத நம்ப என்னா பண்ணனு அப்டின்ட்டு நம்ப யோசிக்றோ நம் டெய்லி